ஹலோ
ஹலோ கேட்கதுங்களா
ஆ கேக்குதுப்பா உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க சாப்ட்டீங்களா என்ன பண்றீங்க
சாப்டாச்சு
ஆ ஆ சாப்ட்டே சிஸ்டர் இப்பதா சாப்ட்டே இன்னைக்கு எங்க வீட்ல எங்க வீட்ல வெந்தய சாதம் சிஸ்டர் தெரியுமா வெந்தய ஸ்
வெந்தயத்துல சாதமா என்ன புதுசா இருக்கு ஐய்யோ வெந்தயனாலே ஒரு மாதிரி கசக்குமே
ஆ இது வந்து இப்ப ஹீட்ல இப்ப வந்து ஹீட் டைம்ல அதா வெயில் ரொம்ப இருக்குல அது வந்து கொஞ்சோ கூலிங்கா இருக்கு வெந்தயோ கூலிங்க் தான
ஆமா வெந்தயனாலே கூலிங் தா இருந்தாலு வெந்தயத்துல சாப்பாட்லா செய்வாங்களா புதுசாருக்கு வெந்தய களி கேள்விப்பட்டிருக்கே களி செஞ்சு சாப்டுவாங்க
ஆ சாப்டுவாங்களா அது வந்து ஆ சா ரைஸ் இருக்கும்ல ரைஸ்ல வெ வெந்தயோ அப்றோ தேங்கா வந்து அரச்சு உத் வாங்க தேங்காவு வெள்ளப்பூடு சேரத்து அரச்சசுட்டு பேஸ்டா அரச்சுட்டு சாதத்துல வந் குக்கர்ல வந்து ரைசு வெந்தய இந்த மச இந்த வெள்ள கூடு தேங்காவு அரக்குல அது போட்டு குக்கர்ல வச்சிருவாங்க அவ்ள எப்போ சாதாரண ரைஸ் மாரிதா
வெந்தய மட்டு இப்போ வெங்கயத்த வந்துட்டு உ உடனே உள்ள போடுறமா இல்ல நைட்டே சோ பண்ணி வச்ருவீங்களா ஊற வச்சு அ அ
ஊறெலா வக்க வேணா அப்பவே ஆ அப்டியே போட் தலா அன இ மஞ்சப் பொடி கொஞ்ச போடுவாங்க எல்லோ கலர்ல இருக்கு ரைஸ் அப்டியேவு
சேரி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குழம்பு வைப்பீங்களா சும்மா அப்டியே
இல்ல புளி குழம்பு வச்சு சாப்பிடலா சிஸ்டர் புளி குழம்பு வச்சு சாப் லா ச் இல்லனா தேங்கா சட்னி இந்த மாரி வச்சு சாப்பிடலா நல்லா இருக்கு
புது ரெசிபியா இருக்கு நானு ட்ரைப்
ஆஹ் ஓ இது கூலிங் ஆக்குல கொஞ்சம் இந்த வெயில வந்து ரொம்ப வெயிலா இருக்குல ஆனா ரொம்ப சாப்டாவும் ரொம்பஹ ரொம்ப கூலிங் ஆயிரு
ஆமா சேராது ஒரு ஒருத்தங் ச் ஆ நா என்ன செய்வனா வீ ட்லி ஃப்ரைடேக்கு முந்தின நாள் அ வியாழக்கிழம நைட்டு கொஞ்சொண்டு ஊற வச்சு காலையில தலைக்கு அரைச்சு தேய்ச்சு குளிச்சிருவே சூடு தான இறங்கணு தலைல வச்சு குளி வச்சுருவோ அப்டின்ட்டு குளிச்சிருது என்னனா
ஆமா அது சா இது வந்து சாவிந்த சைடு பண்ணுவாங்க கொஞ்சோ
நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒடம்பு உஷ்ணத்த கொறைகு கொஞ்சோண்டு எடுத்து சாப்டுங்க சாப்பிடவு சொல்லுவாங்க
ஆ ட்ரை பண்ணி பாருங்க அ புளி கொழம்பு வப்பாங்க அ எங்க த இருதாலு இந்த ஊர் சைடு வந்து கருவாட் கொழம்பு வச்சி சாப்டுவாங்க நல்லாருக்கு கொஞ்சமா சாப்பிட போது நல்லெண்ண உ த்தி மேல நல்லெண்ண ஊத்தி சாப்பிடுவாங்க அந்த ரைஸ் மேல ஆமா அ உளுந்தும் சொ பண்ணுவாங்கல்ல அது கேள்விப்பட்டட்டுருக்கீங்களா
ஆஹ் உளுந்து உளுந்து சோறு பண்றது கேள்வி
அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இதுவும் இதுல வந்து தேங்காய் ஆஹ் வெந்தயம் தேங்காவும் வெள்ளை பூட அரைச்சு சுப்படுவாங்க அவ்வளவுதான்
ஓ சேரி சேரி ஒரு நாள் ட்ரை
ஆஹ் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர்
நான் இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ணுவேன்ங்க வீட்டுல ம ட்டன்குழம்பு இங்க ஈரல் தை சிக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் சாப்பாடு இல்ல எங்க வீட்டுல எப்படின்னா வாரத்துல அஞ்சு நாளுுமே நான்வெஜ் தான் எடுப்ப பாங்க ஒரு நாள் மீன் மட்டன் சிக்கன் கறுவாடு இரண்டு நாள் அந்த செவ்வா வெள்ளி மட்டும் னா சாம்பார்
சரி சரி அஹ
அதன இன்னைக்கு மட்டன் எடுத்து கொடுத்தாங்க மட்டனும் சிக்கனும்
சரிங்க சிஸ்டர்
சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு
உம் ரெஸ்ட் ஆம குக்கிங் இருந்திருக்கும் மத்தியானம் புல்லா
ஆமா பதினொரு மணி ஆரம்பிச்சா ஒரு மணி வரை ஹ
ஆமா அது முடியாதே எப்படினாலும்
ஆமா
இருக்க முடியாதே இப்பதான் ரெஸ்ட் டைமு
ஆஹ் அதனால முடிச்சுட்டுச்சேன் நான் நான்வெஜ் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன்
ஆஹ் நான்வெஜ் நானும் கொஞ்சம் ந நல்லா பண்ணுவேன் ஏன்னா நான்வெஜ் ஈஸி
ஈஸி ஆஹ் வெஜிடேரியனை விட நான்வெஜ் தான் ஈசி எல்லாத்தையும் உக்காந்திருந்து கட் பண்ணி அதை செய்யறதுக்கு இத ஒரே குக்கர்ல முடி வச்ச முடிஞ்சிருது
ஆமா எப்படி வந்தாலும் எப்படி பண்ணாலும் மே நல்லாருக்கு நான்வெஜ்ஜ் ஆனா வெஜ் அப்படி இருக்காது நிறைய தேவைப்படும்
பர்ஸ்லாம் நினச்ச கயாண முடிஞ்சி வந்த புசுல ஐயோ வெஜிடேரியனா வேண்டே வேண்ட என்னால செய்ய முடியாது நான் சொதப்பி சொதப்பிடுவேன் வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு
உம் நான் நான்வெஜ் பண்ணுவே சிஸ்டர் பெறகு வெஜ்ஜ் எல்லாம் பண்ண தெரியாது ரொம்ப பண்ண தெரியாது நான்வெஜ் கொஞ்ச கொஞ்சம் பண்ணுவேன்னு வச்சுக்கங்களே சிக்கன் மட்டன் இந்த மாதிரி பண்ணுவன் இப்பதான் கொஞ்ச கொஞ்சம் பண்றே நல்லாலா பண்ண தெரியாது சிக்கன் நான்வெஜ் நல்லா பண்ணிருவேன் வெஜ் லாம் வராது ரொம்பலாம் வராது
ஆஹ் நா வெஜ்ஜு பண்ணுவேன் ஏன்னா வெஜ்ஜ வந்து நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆவனவர்
ஆமா ஆமா நிறைய கட் பண்ணணும் நிறைய எடுத்துக்கணும் ஒன்னு ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா பண்ணனும் இத அப்படி இல்லையே
அது எங்க வீட்டுல அப்படின்னா வெஜிடேரியனா ரெண்டு கூட்டு கேட்பாங்க தொட்டுக்கரதுக்கு இப்ப சாம்பார் வச்சா வெண்டக்க கவுன்னு ஒண்ணு ரெண்டு ரெண்டா வைக்கணும் ரெண்டு ரெண்டா வைக்கணும் அத ரொம்ப அதே மாதிரி நா வெஜ்டேரியன் வக்கிரன்னைக்கு இல நா மதியானோ சாப்டவே மாட்டே செஞ்சு முடிச்சுட்டு வந்து படுத்துக்குடுவேன் ஏா இத நான்வெஜ் வச்ச பஸ்டாலா செஞ்சு ஆ வெஜ் பிடிக்காது இதே நான்வெஜ் செஞ்சா பர்ஸ்ட்டால செஞ்சு முடிச்சு சாப்புட்டுட்டு தா ரூமுக்கே வருவேன்
உம் உம் எல்லாக்குமே நான்வெஜ் புடி
நான் வெஜ்தா சாப்டுவ வெஜிடேரியன் சாப்புட மாட்டேன்
ஆஹ் எப்பவுமே சாப்ட மாட்டீங்களா
செஞ்சி வைக்கிறதோட சரி ஓடியே வந்துருவேன் அவ்ளோதேன்
நா நாங்க எங்க வீட்லயுமே வீக்லி ரெண்டு தடவ எடுப்பாங்க புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எடுப்பாங்க டெய்லி டெய்லிலாம் இது அந்த மாரி இருக்கும் ஏதாச்சு மட்டன் சிக்கன் இந்த மாரினா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் எடுப்பாங்க ஆஹ் ஞாயிற்றுக்கிழமனா நானும் அம்மாவும் சேர்ந்து செய்வோம் சிக்கன்னா நா செஞ்சிருவேன் எனக் கு குக்கர்னா பயம் குக்கர்லலாம் வைக்க மாட்டேன்
ஐயோ நா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயி வந்த புதுசுல சமை வைக்கிறேன் சொல்லிட்டு குக்கர்க்கான பெல்ட் போடுவாங்களமே உள்ள ஏன்னா குக்கர்லாம் பாத்தா தான தெரியும் கல்யாணத்துக்கு முன்னால பாத்ததே கிடையாது ஏன்னா நாங்க ஒரு கிராமம் எங்க வீட்ல குக்கர்லாம் கிடையாது வந்து பாத்துட்டு இத எப்படி மூட மூடி வச்சுட்டேன் புசு புசுன்னு சத்தம் மட்டும் வருது என்னன்னா சத்தம் மட்டும் வருதுன்னு பாத்த அப்புறம் என் ஹஸ்பண்டோட அண்ண வைஃப் வந்துட்டு இது உள்ள ஒரு பெல்ட்டு போடுவாங்க அது போடவே இல்ல நீ அப்டின்டா ஓ பெல்ட் உண்டா இதுக்கஅப்படின்லாம் கேட்டேன் அப்புறம் கிரைண்டர் ரு கிரைண்டர்ல உள்ள கல்லு இருக்கும் இ சின்ன சின்ன கிரைண்டரு அ அரி சியலாம் போட்டுட்டு சுத்துது ஆனா அறைய மாட்டேங்கிது என்னடா அறைய மாட்டேங்குது அறையப் பட மாட்டா ஏம்மா உ ள்ள உள்ள கல்ல போ டுமா கல்லப் போட்டாதான்மா அறையும் அப்படின்றாங்க எங்க அ த்த
ஆஹ் இப்போ இப்போ நல்லா க இப்போ ந
இப் ஆமா இப்போ ஏழு வருஷம் ஆயிருச்சி இன்ம வந்து எதுவும் தெரியலன்னு சொன்னா நம்மள நம்மள டிஸ்போஸ் பண்ணிரு வாங்க பரால இப்போ எல்லாமே பண்ணிருவேன் ஏய்யா ஹெல்ப் பஸ்ட் வந்து ஹெல்ப் தேடுவேன்யா அது நம்ளுக்கு ஹெப் பண்ணுவாங்களா சப்போர்ட் பண்ணுவாங்களான்ட்டு இப்போ வந்து யாரை தியேட்டர்து இல்ல நானே வச்சிடி நானே
அது அது பழகிட்டா பண்ணிடலாம் சிஸ்டர் நான் எப்படின்னா குக்கர் குக் குக்கர் னா நம்ம குக்கர் நா குக்கர் பக்கமே போமாட்டேன் எதுமே குக் குக்கர்ல பண்ண மாட்டேன் எங்க அம்மா நான் ஏதாவது பண்ணனா அவங் குக்கர பாத்துக்கிடுவாங்க வச்சு சுட்டுமுடிவெஸ்ட்டு போய்ருவேன் அவ்வளதான் அவங்க பாத்துப்பாங்க எனக்கு மூட கூட தெரியாது சிஸ்டர் நீ பண்ணதே இல்லை உங்கள உங்கள மாரியே நானு இருக் கே பண்ணதே இல்ல தெரியாது ஆனா கிரைண்டர் தெரியு அஹ் ம் மித்தபடி இப்பதான் கொஞ்ச கொஞ்சமா குக் குக்கர்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பண்ணு பண்ணு பயப் கூடாத அப்படி இப்படின்னு கொஞ்சோ கொஞ்சோ சமைப்ப இப்ப ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் செய்வேன்னா கொஞ்சோ அந்த மாரி செய்ய பிடிக்கும் கொஞ்சோ அதாவது வேலை இழுத்து வச்சு செய்வாங்க க்குன்னு முடிக்காம
ஆமா ஆமா அந்த மாதிரி
அந்த மாரி செய்வேன் நானு
சேரி ஓகே சிஸர் அ சேரி முடிச்சுக்குலாமா
சிஸ்டர் டென் மினிட் பேசணுமே
யாரோ வெளில காலிங் பெல் அடிச்சுக் இருக்காங்க ஆஹ் வா
சேரி சேரி பாத்துட்டு வாங்க சேரி சேரி சிஸ்டர் பாத்துட்டு வாங்க ம் ஆஹ் சேரி